ஆ கேக்குதுங்க என்னாச்சி கட் ஆயிச்சி ங்க
ஆமா சடனா கேக்கலைங்களா டைமு அதனால நா கட் பண்ணிட்டே
சேரி சேரி
அவுங்க நா போன வருஷோ பஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சோ கம்மியாதா இருந்தது இந்த வருஷோ பெட்ரோல அதி யம்மா ஆனப்போ எங்க கிட்ட சொன்னாங்க நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு அட்மிஷன் வந் ந்து சொல்லுங்க அ சொன்னீங்கன்னா அப்ப பஸ் பீஸ் வந்து அப் இப்டி பாதியா கம்மிய ஆயிடும் அப்டின்ற மாரி சொன்னாங்க அப்புடுதா எங்க மாமா கிட்ட உங்க கிட் ட அப்ற அ அந்த முத்துவேல் கவுண்ட இருக்காங்களா அவங்க கிட்ட எல்லா சொல்ல சொன்னே
இது எல்லா வந்து நீங்க பஸ்ட்டே சொல்லிருக்கணு இப்ப சொ ஸ்கூல் ஆரம்புச்சில அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பீஸ் கட்டி யூனிஃபாம் எல்லா எடுத்தாச்சுல்ல
ஆமா மா மா நா முன்னாடியே சொல்ல சொன்ன அவரும் நெறைய பேர்துக்கிட்ட ஸ் சொன்னாரா அ யாருமே வந் து கேக்ல விடுமா நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலா அப்டின்ற மாரி சொன்னாங்க
எனக்கு நீங்க சொல்லுல எனக்கு அவ இது ஷால்னி இத சொன்னாப்பிடி
ம் ஹும் சேப்
அங்க அப்டின்னு ஷால்னி சொன்னா
சேரி சேரிங்
பாக்கலமா அப்டின் சொல்லிருந்தேன்
ஆ ஹ நெக்ஸ்ட் இயர் அந்த யசோதா மேம் அவ் அவுங்ளு சேத்துறாங்ளாமா அவுங்க பையனை அப்போ நீங்களு சேத்துனீங்கன்னா அப் அவுங்களு முத்துவேல் கவுண்டர் அவுங்க வீட்லயே சேத்திரு வாங்கனு நினைக்கிறேன் எல்லா சேத்துனாங்கன்னா கொஞ்ச பல்கா புள்ளைங்க டு வந்தா நமக்கு பீஸும் அப்டியே
ஆமா இங்க இருந்து நாலு பேரு போனாங்கன்னா தான உங்களுக் அ நாலு பேத்தோட பீஸ் கம்மி பண்ணுவாங்க
ஆ மா மா
இங்க ரெண்டு பேர் போனாங்கான அந்த ரெண்டு ஒசரம் தா இவ்ள தூரம் வ ரும் அப்டின் கண்டிப்பா பீஸ் ஜாஸ்தியாகும் கரட்டு தா
செரிங்க நீங்க உங்க மாமா வேலை செய்யறதுனாலதான் நீங்க அந்த ஸ்கூல் சூஸ் பண்ணீங்களா
நான் சூஸ் பண்ணல அவரே சூஸ் பண்ணிக்கிட்டாரு
அப்படியா சரி சரி
எனக்கு இங்க வந்து எந்த ரோலுமே கிடையாது எனக்கு இங்க எந்த ரோலுமே கிடையாது
சேர் செரிங்க
சாப்பாடாக்குறது மட்டும் தான் என்னோட ரோல்
ஆஹ்ஹ
பையனை அவங்களே வேறு ஸ்கூலில் சேர்த்துறேன்ன தான் இந்த வருஷம் பிளான் பண்ணேன் அவர் வேண்டாம் அவன் பா இங்க போயிட்டு இருக்கல்லனு சத்தம் போட்டாரு ஓகே அவங்ககிட்டல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது என்ன பண்றதுன்ன அப்படியே அமைதியா பல்ல கடிச்சிட்டே என்னுவோம் சரி உன் விதி என்னவோ போடா அப்படின்னு விட்டாச்சு
ஆஹ் ஆஹ் இல்லங்க நாளைக்கு நமக்கு குழந்தைங்க வளர்ந்தா ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் அதெல்லாம் நம்ம யோசி க்கணும் ல
நமக்கு சப்போ்ட் இல்லல்லங்க பின்னாடி பேசறக்கு நம்ம பேசிருவோம் எனக்கு வாயும் கம்முனு இருக்காது எதையாவது தடாப்புடன்னனு பேசிடுவேன்
ஆஹ் ஆஹ
இல்ல அவரு வந்து நம்மள புடிச்சுக்குவாரு
ஆஹ
ஆள் ட்ரிபிளா டபிளா வருவாரு
ஆஹ்
அதனால அவர்கிட்ட யார் பேச்சுவாங்கறது அப்படிங்கற பயத்துலையே
என்ன பண்றது நம்மளோட விதி அந்த மாதிரி
அதான் கம்முனு அண்ண அங்க இருந்து இந்த பக்க வீட்டு வீட்டு இங்க ஒரு வீடு இருக்குலங்க இங்க கார் நிறுத்துற இடத்துல அந்த வீட்டு வெட்டி கொண்டேனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை
சே சேரிங்கா
இந்த சந்துக்குள்ள வந்து வீட்டுக்கு போவீங்கள உங்க லோன் முடிஞ்சோனதான அந்த வீட்டு மேல பணோ இருக்கு நா குடுத்து வச்சிருக்கோ
ஓ சே சேரிங்க
டூ பாயிண்ட் ஃபை லேக்ஸ் குடுத்துருக்கு
அஹ் சே சேரிங்க அங்க ஆள் இருக்காங்களா
எங்கிங்க
அவுங்க இங்க இங்க ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்ளே அங்க
நீ கார் நிறுத்துற எடத்துலையா
ஆ
நா தான் இருக்கே அங்கியு
ஓ சே சேரிங்க ஏதாவது ஒரு வீட்ல ட்ல இருந்துட்டு ஒரு வீடு வாடகைக்கு விட்டா அது ஒரு இன்கம் ஆகுல்லங்க
அந்வ திங்க்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க அம்மாவோட திங்ஸ் இப்ப இருக்கு என்னோட திங்ஸு இந்த வீட்ல இருக்கு இப்ப அம்மா திங்க்ஸ் எல்லா காலி பண்ணனு ன்னுனா எங்க வைக்கிறது
ஆ ஆ
அவுங்க அது மேல பணோ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் குடுக்கணு
சே சேரிங்க
இருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு இங்க பின்னாடி ஒரு கொஞ்சோ எடோ இருக்கு
சேரிங்க
ஏதாது செட்டு மாரி போட்டு அந்த சாமானன்ல்லா தூக்கிட்டு வந்த நீங்க போட்டுடலா
ஆ ஆஹ
அப்பிடின் பிளான் பண்ணியிருக்கோ நாங்க
சேரிங்க
அந்த பிளானுக்கு அவுங்க பணம் குடுத்தாங்கன்னா மாத்திரலா இல்லன்னா அது அங்கேயேதா இருக்க வேண்டியதா
சேரி சேரிங்க
அதனாலதா சிக்கிலாக்க ஆயிருக்குன்னு உங்க மாமாவே பாத்துட்டு இது இப்பிடியே விட் விட்டா எங்கேயோ எலும்பு தோலும்ம போயிருமோ நெனச்சிட்டு அவரே ஏதோ ஒரு ஐடியா பண்ணலானு பண்ணிகிட்டு இருந்தாட்ருக்கு அன்னைக்கே சொன்னாரு நால்லா கேக்கல
சேரி சேரிங்கா
நானு ஒரு வருஷமா சும்மாவே இருக்க மாட்டேங்க ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு பாத்துட்டே தா இருப்பே ஏன்னா நம்ம இந்த ஊர்ல எல்லா நம்ம வேல அந்த மாரி எல்லா நமக்கு கெடை க்கிற மாரி தெரியல எனக்கு டீச்சிங்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்ளா நான் இங்க உடுமலையில ஆமா இங்க உடுமலையில ஒரு ஐ டி கம்பெனியில செலக்ட் ஆனே அவுங்க வந்து என்ன சொல்றாங்க ஒங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு இருக்கு ரெண்டு டிகிரி இருக்குறதுனால நாங்க நார்மல் ஒர்க்கரா எல்லா போ போட முடியாது
நீங்க ஹெச் ஆரா வந்துருங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க
ம்ம்
ஹெச் ஆரா போனா ஏழு மணி வரைக்கு வேல செய்யணுங்ளா
உம்
அதுக்கு வந்துட்டு எனக்கு ஆமா கொழந்தைங்க வச்சுட்டு முடியாது காலேல ஒம்போது மணிக்குல்லா நம்ம ரெடி பண்ணி விட்டு நம்ம வீட்டுக்கு வற்துக்கே எட்டு எட்றை ஆயிரு நம்ம தூங்குனோனா அவுங்கள என்ன நம்ம பாக்க முடியு அதனால நா அதயு ஒத்துக்கல சேரி இங்கேயே ஏதாவது பாக்கலா அப்டின்னா நம்ம ஊர்ல இங்க என்ன இருக்கு பாக்குறதுக்கு
எனக்கு இந்த கடே அடைச்சதே வந்து ஒகே ஒரு ஓகே அப்டிங்ற கேட்டகிரியில தா நா போய்ட்டுருக்கே ந இங்க இந்த ஊர்ல் இந்த சேல்ரி ஓகேவான சேல்ரி தா
சரிங்க
நைன் டென் குடுக்குறானாங்க ச அங்க ஒரு சேல்ஸ்மே இல்ல
சேரிங்க
பட் அவரு நம்மளோடய சுட்டுவேஷன புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி குடுத்துட்டு இருக்காரு
சேரிங்க
அது இது வேற எங்க போனாலு இந்த சேலரில்லா வராது லோக்கல்குள்ள நம்ம உடுமுலை சைடு போன தான பன்னெண் ரூபா பத்த பத்து ரூபா வாங்கலா ஆனா அது நம்மளுக்கு பையன விட்டுட்டு பக்கறக்கு ஆள் இல்லாம என்ன பண்ணுறதுன்டுதா
ஆம்மா ம்
அதயு முடுச்சு வந்து வந்துட்டே
சே சரிங்க சேரிங்க
ம்
அதெல்லா யோஸ்சு தா நீங்க இப்டி முடிவு எடுத்துக்கீங்க
அது நா உடுமல இங்க குமரலிங்கத்துல தானே இருந்தேன்
ஆ ஹும்
இப்போதா அம்மா இறந்த அப்றந்தான் சரி இதுக்கு மேலே பையன யார் பாத்துக்குவா வந்து அவன் பாட்டுக்கு சுத் தோனுச்சுனா அப்போ என வய்சி இப்ப அந்த மாரி வய்சு வெளிய எங்கயாது போயி பழகிட்டான் அப்டின்னா நம்மோ நம்ம பேச்சு கேக்காது அதுனால வேனா
இல்லனாலே பட்டு கொழந்தைங்க எங்க நம்ம போச்சு கேக்றாங்க எல்லா அவங்களோட விருப்பன்ற மாதிரியே ஆயிருச்சு
ம் ம் ஆம்பள பையன் இல்லயா எங்காச்சு போயி சோராதவங்க கூட சேந்து சுத்தி பழகிட்டான்னா அந்த பயோம் ம்
ம் ம்
நீ பான் பாத்து
நீங்க இது க காய்கறி எல்லா நீங்க எங்க வாங்குவீங்க சந்தைக் போவீங்ளா
இல்லங்க இந்த செல்வ அண்ணே கட இருக்குல ஸ்கூலுக்கு அப்போசிட்ல
ஆ
அவுரு கிட்டே வாங்கிருவே
சேல் சேலிங்க
ரெண்டு பேருக்கு என்ன வாங்குற ஒரு வாரத்துக்கு வாங்னா ரெண்டு வாரத்துக்கு வரும் எனக்கு
சேர் சேரிங்க
அங்க பேய் வாங்கிவே நீங்க
பையனுக்கு ஸ்கூல்ல எல்லா குடுக்குறதுங்க நா கொழுமம் சந்தைக்கு போயிடுறதுங்க இத்தன பேர் இருக்காங்க இல்லயா
ம் ம்
அதுனால எனக்கு வெங்காயோ தக்காளி இதெல்லா அதிகமாவே வேணும்
ம்
அதுனால நானு நாங்க சந்தைக்கு போயி வாங்கிட்டு வன்டனா பின்ன‌ ச என்னோட கொழந்த பெரிய பொண்ணுக்கு டெய்லியும் வந்து கேரட்டு பீன்ஸல்லா வேணும் அதெல்லா இல்லாம அவ சாப்ட மாட்டா ஸ்கூல்லயே அதா கொண்டு வர சொல்லிருக்காங்ளா அதுனால நா அங்க போயிர்றது
இப்ப தா இதல்லா சாப் டே பழகுறா எ பைய
ம் போ
இன்ன வேற வழி இல்லாம இதத்தா கொண்டு போனு அப்டின் குடு க்குறங்காட்டி சேரின் சாப்பர்றா
சேரிங்க
அ கொழம்பு ரசம் எக்கு இத இத குடுத்து வுட்டுறது
ஓ டெய்லியு ரசந்தா தருவிங்ளா?
கொழம்பு வச்சுருவே இன்னக்கி உருளகெழங்கு கத்தரிக்காலாம் போட்டு கொழம்பு வச்சு
சேர் செரிங்க
ச்சு ஒரு மீல்ஸ்
சேர் சரிங்க ஆமா அதெல்லா குடுத்தாதா கொழந்தைங்கள்க்கு நல்லது
ஆ அப்புறொ ஒரு பாயில் டெக்கு
சேர் செரிங்க நானு அத டெய்லி குடுத்துருவ
ம் வேறு எதுலயும் இல்லாட்டி இந்த ப்ரோடீனாவ்து இருக்கட்டு அப்டிங்கிறக்காக
ஆமா நா என்ன பண்ணுவ அந்த பாசிபயிறு இருக்கில்லைங்ளா அத வந்து மொளகட்டியு குடுத்திருவ நானு
ம்
மொளக்கட்டி அ ஆமா மா பாசிப்பயிறு மொள கட்டி நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் மாரி அத மென்னி சாப்டா ஃபைபர் கெடைக்குமேன் சொல்லி டெய்லி குடுத்தர்றது
ஆ நா அது வீக்லி ஒன்ஸ் குடுத்துருவ அது வீக்லி ஒன்ஸ் நா குடுப்பே
சேரிங்க
அது இப்ப அது ரொம்ப நல்லது அப்டி இப்டின் டைலாக்குலா குடுத்து அது சாப்டின்னதா ரொம்ப ஸ்ட்ரென்து வருன் சொன்னா சேரின் சாப்புட்டு வந்துருவா
சேர் சேரிங்க
பாசிப்பயிறு வேற எதுவு பெருசா மொளகட்னா சாப்புட முடியாது
ஆமா நானு அந்த கம்பு கட்டி குடுத்து பாத்தங்க அவுளுக்கு அத டேஸ்ட்டு புடி இல்லன் சொல்லிட்டா அது மாவு மாரி இருக்குல்லயா அது நல்லாவே இல்ல மாவ் வு எனக்கு அதுவே குடுத்துரு அப்டின் சொல்லி சொல்லிட்டா
கம்பு மொளக்கட்டி நல்லா காய வெச்சு பவுடர் பண்ணி பால்ல கலக்கி குடுத்துருங்க
ஓ சேர் சேரிங்க
கம்பு எது பாசிப்பயிரு கொல்லு இது எல்லாமே மொள கெட் த்து அத் சும்மா அப்டியே காய வெச்சுருங்க மொள கட்னத
இருக்குறது இல்லைங்க கொழந்தைங்களுக்கு ஏன்னா இப்போ மாட்டுக்கெல்லா என்னென்னமோ ஊசி போடுறாங்களா அதனால அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பிரச்சன வருதுன் சொல்லி கேட்டதுல இருந்து நா அவளுக்கெல்லா குடுக்கறதே இல்ல எப்பயாவது ஒரு நாளு என்னைக்காவது கால் வலிக்குதன் எதாவது சொன்னா இல்ல சாப்புடாம தூங்குறா அப்டின்னா மட்டுந்தா பாலு இல்லன்னா குடுக்குறதே இல்ல ஃப்ரூட்ஸு அவ டெய்லியுமே வந்து பச்சையாவே கேரட்டு பீன்ஸு கருவேப்புள்ள இதெல்லா பச் பச்சையாவே சாப்ட்ருவா அதனால சேரி அதெல்லாமே போதும் அப்டின் சொல்லி முட்ட டெய்லி ஒண்ணு வேக வெச்சு குடுத்துருவ வறுத்தும் குடுத்துருவ அப்புறோ பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபிஷ்ஷு சிக்கனு இதெல்லா கொடுத்தர்றது மீனதா அதிகமா வாங்கி செஞ்சு தருவ அவளுக்கு மீனு ரொம்போ புடிக்குன் சொல்லிட்டு
ந்தா எம் பையனுக்கு ஃபேவரட்டு
அதனால அந்த மாதிரில்லா குடுத்தர்றதுனால சாப்ட்டுக்குவா இந்த பால் மட்டு குடுக்கறதல்ல நானு
ம் நாங் கூடி பால் க காஃபி வெச்சு குடிப்பே எம் பைய வரக் காஃபிதா
ஆ சேர் சேரிங்க
அது டெய்லி வரக்காஃபி இருக்குற ஒடம்புக்கு ஏண்டா நாலு போங்கும் பால் காஃபி வேண்டா வர காஃபி வெச்சு ஒரு டம்ளர் குடுச்சுக்குவா
சேர் சேரிங்க
அவனே குக் பண்ணிக்குவா
ஓ சேர் சேரிங்க
அவனே அடுப்புல வெச்சு காபி வெச்சுக்க பழகிட்டா
சேரிங்க
சிங்கில் பேரண்ட்டோட பையன் இல்லையா எல்லா வேலையு செஞ்சு பழகிட்டா
முடுஞ்சுருச்சு நம் திருப்பி பேஸ்